ஹலோ
ஹலோ மேடம் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சகோதரி எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே மேடம் எப்டி இருக்கீங்க நீங்க சமையல் வேலல்லா முடிஞ்சதுங்களா சாப்ட்டீங்களா
எவ்ளோ கேள்வி ஒரேதா கேக்குறீங்க நா எப்படி ஞாபக வக்கே நல்லாருக்கே சமையல் வேலை முடிசிச்சு இனிமேதா சாப் பனு நீங்க சாப்ட்டீங்களா
சாப்டாச்சி மேம் ஏம் இவ்வளோ டைம் லேட்டா சாப்பிட்றீங்க மணியானது பத்திரை ஆனது
இல்ல வெளில போயிருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து பசங்கள கூப்ட்டுட்டு வெளில போனாங்க இன்னு வரவே இல்ல வரவு தா சாப்பணு நீங்க என்ன மூச்சு வாங்கிட்ருக்கீங்க வெளியில எது இருக்கீங்களா என்ன
இல்ல மேம் நா பேசறதே அப்டிதா பேசும்
ஓ அப்டிங்களா சரிங்க நாந்தா ரொம்ப கடகடன் பேசுவே நெனச்சே நீங்க என்ன ரொம்ப பீ பண்டிங் போங்க
எங்க ஆபிஸ் ல அதா சொல்வாங்க பூமா பேசதுக்கு மட்டு காது கொஞ்ச இன்னு விரிச்சி வச்சு கேக்கணு அப்படின்னு கே சொல்லுவாங்க ஸ்வீட் சாரி நாங்க பேசுறது கொஞ்ச காசு காசு காத கொஞ்ச விரச்சி வச்சு பேசணு கேக்கணு ரொம்ப ஸ்பீடா பேசுவாங்க அப்படின்வாங்க அ
கேள்வி கேட்டீங்களே
செரி செரி மேம் ஆ என்ன சாப்பாடு மேம் எ எங்க பாப்பாலா சாப்டு படுத்துட்டாங்கப்பா
அப்படிங்ளா பாப்பா என்ன க்ளாஸ் படிக்கிறாங்க
அவங்க பி காம் செகண்ட் இயர் போறாங்க மேம்
ஓ செரி செரி
அ தம்பி எயித் எயி்த்த படிக்கிறாரு ம்
ஆ
ஆ எல்லா சாப்ட்டு இப்பதா படுத்தாங்க ம்
ம் சேரி சேரி வேமா வீட்டு வந்ட்டீயா பாப்பா தா ரெண்டு தம்பி படி ரெண்டு தம்பி இருக்காங்க ட்வீன்ஸ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்
சூப்பர் சூப்பர ஒரு ஒரே இதுல தான முடிச்சிட்டிங்க நீங்க அப்பற ஒரே பிரசவத்துல வேல முடிச்சுட்டீங்க ஆனா வழக்கறக்குள்ள தா பாடத பாடு பாடணுமே ம்
பெயின்னு பயங்கரமா இருக்கே பேக் பெயின்னு அதுக்கு மட்டு பஞ்ச பலையே என்ன கேட்டாலு உங்களுக்கு ட்டுவின்ஸ் அப்படிதா இருக்கு இப்ப வரைக்கும் பேக் பெயின்க்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு தா இருக்கே உங்களுக்கு ட்வீன்ஸ் அப்படிதா இருக்கு
லெவல் மேம்மா மேம்மா இது நார்மல் மேம இல்ல இது இதுங்களா மேம் சிசேரின்ங்களா மேம் சீ செக்ஷன்னது ஆ ஓகே ஓகே ம்
அதனால பேகல
வெச்சிட்டு நாங்களா படாத பாடு பட்டோ எப்படி மேம் ரெண்டு வயித்துக்குள்ள வச்சிருந்தீங் நீங்க
ஆமா
அது உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சதா கேன் பண்ணூ போதே தெரிஞ்சுதா
இல்ல அது எனக்கு ஃபிப்டி டேஸ்ல ஸ்கேன் ஸ்கேன் பண்ணுவாங்க இல்ல ஃபிப்டி டேஸ்ஹா சிக்ஸ்டி டேஸ் குள்ள பண்ணுவாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல தெருஞ்சிடுச்சு ட்டிவின்ஸ்ன்டு
ஆ செரி செரி செரி ம் அப்போ உங்களுக் டபுள் ன்டு க உங்களை பார்த்துக்கறது டபுளா இருந்துச்சா எல்லாரூ பார்த்துக்கறது
ஆ இல்ல அப்படி இல்ல பர்ஸ்ட் வந்து நானூ அம்மாவூ பாத்துக்கிட்டோ அங்க ‌இருக் வரைக்கூ அதுக்கடுத்து இங்க வருவோ நானூ என்னோட ஹஸ்பண்ட் ஆமா ஃபுல் டே
போதே உங்கள ‌எல்லாரூ கேர் பண்றது டபுளா
அப்படி எல்லா இல்ல அப்போ கொரோனா டைம் நீங்க வேற அப்பே அம்மா வீட்டுக் போக முடியாது நினைச்சத கடயில வாங்கி சாப்பிடவூ முடியாது வெள்ளியூ போக முடியாது கொரோனா
அச்சச்சே ஆமா ரொம்ப கொடுமையா இருந்துச்சு அந்த சமயே
ஹாஸ்பிட்டலுக்கு செக்கபுக்கூ போக முடியாது ஏன்னா பயமா இருக்கூ வெளியில போறதுக்கு க்கு வீட்டுக்குள்ளயேதா இருந்து ஒரு வெளியில நெனைச்சத சாப் பிடவும் முடியல வெளியிலயூ போக முடியல கொரோனா கொரோனா கொரோனானே பேயிடுச்சு அத நீங்க சொன்ன மாதிரி பாத்த மோ்சே பாத்துட்டே அப்படியேதா போயிடுச்சு
இல்ல மேம் அ பா பக்கத்துல யாரெய் பாக் கவூம் முடியாது பேச முடியாது பக்கத்துல வந்தா பயப்படுவோ யார் பக்கத்துல வந்தாலுமே ம்
என்னோட வளைகாப்புக்கு நாங்க வந்து யாருமே கூப்பிடல வீட்ல வந்து என்ன சொல்டாங்கனா வேண்டாம் பயமா இருக்கு அப்படின் சொல்லிட்டு சும்மா ரொம்ப நெருங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் இருப்பாங்கில்ல எல்லாத் துக்கூ தகவல் மட்டூ குடுத்துருவோ வர்றது வந்து சுமம க்ளோஸ் ரிலேட்டிவ் மட்டூ ஒரு பத்து பேருக்கு கூப் பல்லா வளையல் போறதுக்காக லேடிஸ் வேணுன்னு சொல்லி கூப்பிட்டது கடைசி என்ன ‌ஆயிட்ச் எல்லாருமே வந்துட்டாங்க நியூஸ் தெரிஞ்சு எல்லாருமே வந்துட்டாங்க ஒரு அம்பதுக் பேரூ வந்துட்டாங்க ஏங் கிளவுஸ் வாங்கி வச்சிருந்தே எதுக்கூ நம்ம ஒரு சேஃப்டிக்கு வளயல் போடும் போது நமக்கு எதுவூ ஆயிரக் கூடாதுன்னு ஆனா கிளவுஸ் வாங்குனே கிளஸ் யூஸ் பண்ணவே இல்ல நா கடசி வரைக்கூ
ம் ம்
கிளவுஸ் யூஸ் பண்ணவே இல்ல் ஃபுல்ல ‌அந்த கொரோனா பீரியட் அந்த எடத்துல போயிடுச்சு ஏன்னா குழந்தை பெறக் கும் போதுமே கொரோனா தா ஏன்னா யாருமே
ஆனா இப்படி நடந் கண்டிப்பா கண்டிப்பா மேம் ரொம்ப ரொம்ப பயந்தோ இல்ல ஒரு காய்கறி வாங்கிட்டு வந்தா கூட மஞ்சத்தூள் போட்டு கழுவி அத காய வெச்சி தொடடைச்சி எடுத்து வெச்சி எத்தன வேல பார்த்தோ
மறக்க முடியுமா அந்த கொரோனாவதா
ஆ ஆமா ஆமா அப்ப வந்து மாஸ்க் க கலரா கலரா மாஸ்க் வாங்கி போட்டோ பாத்தீங்களா
ஆமா
க்கு
ப்ளூ கலர் மாஸ்க் எங்க போனாலூ ஒரு ஹாஸ்பிட்டல் போனா அதுக்கு ஒரு பில் தா மாஸ்குக்கு ஒரு பில்லு ஹாஸ்பிட்டல் செக்கப்க்கு போகும் போதல்லா அவங்க அத ஒன்னு குடுத்துருவாங்க அதுக்கு ஒரு பில்லு
இல்ல ரெகுலர் க்லாத்லயே விக்கிற மாஸ்க்
ஆமா ஆ இல்ல ஹாஸ்பிட்டல் போம்போது அவங்களே வேற ஒன்னு குடுத்துருவாங்க நம்ம ஏற்கனவே போட்டு தா போவோ அவுங்க வேற ஒன்னு குடுத்து பில் போட்ருவாங்க கேட்டா அது வேறதா அவுங்க வந்து ஆமா
டேய் இதுன் ஒன்ருந்தது அப்பதா நமக்கு கண்ணுக்கு தெரியு நம்மளுக்கு
ஆமா நா என்னுடைய வளைகாப்புக்கலா முன்னாடி அததா வச்சு எல்லாரு உள்ள போம்போது சானிடைஸ் பண்ணிட்டு உள்ள விட்டோ எப்புடி இருந்திருக்கோ அப்ப யோஸ்ச்சு பாத்தா என்னடா இது உள்ள போம்போதே கையல்லா கழுவிட்டு உள்ள விட்றாய்ங்கன் ட்டு நாங்க ரெண்டு மூணு பாட்டில் வாங்கி வச்சிருந்தோ முன்னாடியே வச்சுட்டு இந்தாங்க சானிடைய்ஸ் பண்டு போங்க ஐயோ கொரனா
நாங்க அதுக்கு முன்னாடி கொரனாக்கு முன்னாடியே எனக்கு கொழந்தையல்லா பொறந்து நா ஓரளவுக்கு இதாய்ட்டோ அப்ப நா நா கொழந்த பொறந்து ஹாஸ்பிட்டல இருக்குறப்போ எ பையே பொறந்தப்போலா இந்த சானிடைஸ் மட்டுந்தான இதுல வச்சுருப்பாங்க நா ஒரு டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணு வரும் போது போட்டு அவுங்க போட்டு போவாங்க ம் அப்போலா இத மதிச்சிருக்க மாட்டோ என்னமோ சும்மா டப்பா வச்சுருக்காய்ங்க எனத்தையோ பண்ணறானுங்கன்ருந்தோ ஆ அப்பம்மு இத்தன்னால அந்த சானிடைசர் பத்தி நமக்கு கே நெனச்சது கூட கேள்விபட்டது கூட இல்லேன் வச்சுக்கோங்ளே
ஆமா ஆமா கண்டிப்பா அது கெடையாது அதே மாரி மாஸ்க்லா நம்ம போட்ருக்கம்மா டாக்டர் மட்டுந்தா போட்டு பாத்துருப்பே அப்ப ஊரே போட்டிருந்தது மாஸ்க்கு மாஸ்க்கு மாஸ்குன்ட்டு
அதா அதா மேம் நா அது பர்ச்சேஸ் பண்ணதுல இன்னு காமடியா இருக்கு இந்த கலர் இருக்கா இந்த இந்த சுடிதார்க்கு மேச்சா இருக்கு அந்த கலர் இருக்கா அதலா ஆஃபீஸ் போனால மேம்
வேற நெறைய மீம்ஸ்கலா போட்டாங்க டிரெஸ்ஸுக்கு மேச்சா வாங்கறாங்க அப்டின்லா
அதா அதா ம் எங்களுக்கல்லா அப்ப ஆஃபிஸ் ஸ்டாட் பண்ட்டாங்களே நீங்க நீங்க ப்ரக்னன்டா இருந்தனால வெளிய போயிருக்க மாட்டீங்க
ஆமா வெளிலேலா
ஆ அப்ப எங்களுக்கலா ஆஃப்பு அ ஆஃபீஸ் ஸ்டாட் பண்ணதுக்கப்பறோ மாஸ்கு தா போட்டு போணுன் சொன்னி அது ட்ரெஸுக்கு மேச்சா இந்த ட்ரெஸுக்கு இந்த மாஸ்க்கு கரெக்டா இருக்கு அப்பல்லா வாங்கிப்போ ம் வாங்கி போட்லா போயிட்ருந்தோ ம் இப்ப நெனச்சா காமடியா இருக்கு அதல்லா
ஆமா அந்த மாஸ்க்கு இன்னு நா இன்னு அந்த மாஸ்க்லலா ஒரு நாலஞ்சு மாஸ் க்கு இன்னு வீட்ல இருக்கதா செய்து இவங்கதா எ பசங்க கேப்பாங்க இது என்னது இது மாஸ்க் கு இது கொரனா டைத்ல தா போட்டோ அப்டின்ட்டு
நீங்க பொறக்கும்போதுதா பா தம்பி போட்டுட்ருந்தோ
ஆமா
சேரி சேரி
இதுல என்னனா அந்த கொரோனா டைம்ல கொரானா டைம்ல பெறந்ததுனால டாக்டர்ஸ் வந்து அதுக்கு ஒரு இந்த அவுங்க சேஃப்டிக்கி ஒரு ட்ரெஸ்ஸ போட் ட்டு அந்த டிரெஸுக்கு ஒரு நாப்பதாயிர ரூவா பில்லுல சேத்தாங்க இது நா மறக்கவே முடியா அவங்க அவங்க சேஃப்ட்டிக்கு அவங்க போட்டுக்கிட்டாங்க போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு நாப்பதாயிர ரூவா பில்லு அந்த நம்ம படத்துல படத்துலல்லா பாப்போல்ல மொகமுடி கொள்ளக்காரங்க மாரி என்னன்னமோ பண்ணி அவுங்க கண்டு மட்டுங் கூட வெளில தெரில அந்த அளவுக்கு அவுங்க போட்டுட்டு அதுக்கு பில்லு உங்க சேப்டிக்கு நீங்க தான செலவழிக்கணு அதுக்கு நாயே செலவழிக்கணு எனக்கு அப்டி தா தோனுச்சி ஆப்ரேஷன் தேட்டர்ல
கண்டிப்பா கண்டிப்பா பாத்தீங்கள்ள ஆ ஆனா அவ்ளோ இருந்துச்சு மேம் ம்
நா வந்து அவுங்கள பாக்கு போது சே எவ்ளோ நமக்காக எவ்ளோ தூரோ எப்டி இது பண்ணி வறாங்க பாறே நமக் வந்து எதுவு ஆயிர கூடாது நெனைக்கறாங்க நெனச்சா கொழந்த பொறந்தத்க்கு அப்புற தா எ ஹஸ்பன்ட் சொல்லு போது தெரியு அதுக்கு நா முப்பதாய ரூவா ஆச்சின்னு அய்யயோ என்னடா இது
ம்
அவுங்க எல்லாரு போடுவாங்கல்ல
பயே ம் எஸ் மேம் எஸ் மேம் அவ்ளோ பயோ காம்ச்சிடிச்சில்ல மேம் அது
ஐயோ பயோலா இல்ல ஒரு மரண பீதிதான் வச்சுக்கோங்க அதுவு என்னன்ன வெளியில போனா அந்த காத்துல கூடி வரு ஒருத்தங்க மூச்சு வுட்டுட்டா அதுல இந்து ஒட்டுருவன்டாங்க என்னென்ன சொல்லி கடைசி வெளியில எங்கியு போல நாலா நெனச்ச எல்லாருமே பா எல்லாருமே பார்க்லா போயிட்டு வாக்கிங்லா போவாங்கள்ள அதெல்லா எதுவு இல்ல நீ வீட்டுக்குள்ள வாழு நாலு செவுத்துக் குள்ள வாழு இப்டியே போய்டுச்சி
அதா அதா அதா சரியான இதாச்சே அதுவு அவுங்க உங்களோட தா இன்னு மோசமா இருந்து எரும அந்த நம்போ நீங்க சொல்றத பாத்தா கிட்டத்தட்ட நெற மாசத்ல இருந்திருக்கிறீங்க நெற மாசோன்னா ரொம்ப கொடுமையா இருக்குமே
ம் ம்
முன்ன பின்னனா ரெண்டு மாசோ மூணு மாசன்னா கூட சமாளிச்சிர்லா இதெல்லா ரொம்ப கொடுமையா இருக்கு ம் எங்கியு போக முடியாது எதுவு பண்ண முடியாது நாலு ரூம் குள்ளயே உக்காந்துக்கிட்டு ம் சாப்பாடு நீங்க நெனச்ச சாப்ட முடியாது ஹோட்டல்ஸ் எல்
ஆமா எனக்கு நெனச்சது ஒரு சிலது ஹோட்டல்ல சாப்புன்னு ஆச பட் ட ஆனா அந்த டைம் ஆடர் போட முடியலைன்னா நெறைய ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்டாங்க அப்போ நெறையா இது போகவு முடியல வெளியிலயு போக முடியாது பார்க்கு இது மாரி எந்ததுமே இல்ல ஃபுல்லா வீட்டுக்குள்ளேயே இருங்க அவ்ள தா
எல்லா இதுல்ல
ஆமா வாக்கிங் வீட்டுக் முன்னாடி தா போனு வீட்டுக் முன்னாடி தா போவே அப் பியு நெறைய பேர் வருவாங்க என்ன கொரோா இதாய்ட் இருக்கு நீ என்ன வெளியில நடந்துட் இருக்க வீட்டுக்குள்ள போ அப்படின் அத வேற ஒரு நாலு பேர் சொல்வாங்க நானே இப்ப தான வந்தே என்ன ஒடனே உள்ள அனுப்புறீங்ளே
அதா அதா ம் ம் செரி செரி எப்டியோ பண்ணி தம்பிக ரெண்டு பேரு இப்ப என்ன ஏஜ் ஆகுது மேம் தம்பிகளுக்கு
இப்ப உங்களுக்கு ஆறு வயசு ஆயிடுச்சு இப்ப ஆறு வயசு ஆக போகுது
ஆறு வயசு ஆயிடுச் ஆ ஆறு வயசாவு சமாளிச்சிட்டீங்க ரெண்டு பேத்தையு ஓட்டுக்காச்சு இனி இனி பச பெருசாய்டுங்க ஸ்கூல் ஸ்டாட் பண்ணா உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டாட் பண்ணா இன்னு ஈஸி ஆய்டு மேம் ஒன்னு பிரச்சன இல்ல ம்
ஆமா
ம் அனுச் வுட்டமா வந்தமா சாப்பாடு குடுத்தமா டியூஷன் வச்சமா இல்ல இப்டி சொல்லி் குடுத்தமா அப்டியே ஓட்டிர்லா ம் எங்க எங்க நா த எங்களோட நாத்தனார் நாத்தனார் பொண்ணோட பொண்ணு மேம் எனக்கு அந்த பொண்ணு ரெண்டு கொழந்தைங்க டுவின்ஸ் தா பைய ஒன்னு பொண்ணு ஒன்னு ம் ஐயோ அந்த பைய ஓடுவா பாருங்க பின்னாடி மனுச ஓடி போய் புடிக்க முடியாது அவன நிக்க மாட்டா மேம் அவ நின்று பா பாத்தில்ல நாங்க அவன ஓ நின்னு பாத்ததுல்ல அவன போய் எதா புடிச்சு இழுக்க வெக்க இதேதா வேல அவுனுக்கு அவன கட்டி போட்டுதா வெச்சுருப்பாங்க நாங் திட்டுவா அவ கல் டி விட்டு நீங் போய் பாத்துக்கோன் சொல்வாங் பார் எங்னாளா ஓட முடியாது பின்னாடி இவனு கட்டியே போட்டு வச்சுன் சொல்லி குடுத்துரு வந்துர்வோ
அது மாரி ஒட்டப்பா பொ பொண்ணுருப்பா பொண்ணு நார்மலா இருப்பா எங்களோட வருவா வப்பா பாப்பா பேசுவா அது மாரி இருப்பா பைய சரியான குறும்பு மா ம் என்ன தாத்தா சொல் உங்கள்க்கு கோயிலே கு கும்புன்னுச்சி சி சித்தின் சொல்ட் வருவ அந்த அளவுக்கு நீ பாத்துக்குற போ அப்டின்ட்டு
ம்
அப்புற மேம் அங்கே இங்கெல்லா மழை தூர்ற மாரி இருக்கு அங்க அங்கே சே அங்க எப்டி இருக்கு க்ளைமேட்டு
சரியான மழ பேஞ்சு முடு்ஞ்சுட்ச்சு ச நல்ல மழ போஞ்சு சரியாயிடுச்சு ஒரு எட்டு மணி எட்டு மணிக்கு முன்னு மழ நின்றுச்
எட்டு மணி எட்டு மணிக்கு நின்றுச்சு அ பரவால்ல இங்க லைட்டா தூரல்ருந்துச்சு பரவால்ல இப்பவு க்ளைமேட் அப்டியே இருக்குது பரவால ரெண்டு மாசந்தா இங்க ஏப்ரல் மேலேல்லா வெயிலு தாங்க முடியாம இருந்தோ ஆனா மதிய கூட எனக்கு வெயில் அடிச்சிது ஆனா நைட்டு் இப்ப பரவா
திடீர்னு மழ ஆமா
சேரி சேரி மேம் அப்புற தம்பிகளுக்லா என்ன புடிக்கு என்ன பண்றாங்க
அவுங்குள்க்கா அவுங்க இப்பதா இந்த சாப்புட அவுங்க இப்பதா சாப்புட போறாங்க வெளில போனவுங்க வந்தாச்சு இனிமேதா இப்ப சாப்புடணு சாப்ட்டு ஒடனே தூங்குவாங்க இல்ல டிவிதா கொஞ்ச நேர டிவி பாத்துக்குறே வெளாண்டுக்குறே நாளைக்கு லீவு தான அதேதா ஒரே கேள்வி வரு அதுக்கடுத்தப்டி தூங் நாளைக் லேட் ட எந்துர்ச்சுக்லா ஒன்னு பிரச்சன இல்ல நாள கழிச்சி ஸ்கூலு
அ எஸ் மேம் சண்டே ஒன்னுகாக் தா வெயிட் பண்ட்ருப்போ எல்லாருமே நானு எந்துரிக்கும்போது ஒன்
ஒ ஓடிரு
நா மன்னு மேம் நா ஒர்க்கிங் விமன் மேம் நா மண்டே எந்துரிக் கிம்போது என்னிக்கு நி இன்னு எத்தன் நாள் இருக்கு சனிக்கெழமைக்கு ஞாயித்துக்கெழமைக்கு எண்ணிட்டு தா எந்துரிப்ப
ஆ
சிவ் தி திங்க செவ்வாகெழம வந்து இன் நா அப்டி எண்ணிட்டே இருப்ப புதன்கெழம சாய் சனிக்கெழம் வெள்ளிக்கெழம வந்தா கொஞ்ச ஜாலி இரு அப்பா இன்னு ரெண் நாள்தா இருக்கு அப்டின்ற மாரி ம் அது காலைல் ரொம்ப நேர இல மேம் கொஞ்ச நேர தா எக்ஸ்ட்ரா தூங்வோ ஆனா அந்த தூக்கத்துக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் மேம்
ஆம்மா
அந்தேம் மானிங் தூங்குற மாரி வராது இல்ல மேம்
ஆமா
நீங்களா மேம் ரெகுலெரா சீக்கிர ஏஞ்ச்சுருவீங்ளா
அது ஸ்கூல் போம் இவுங்க ஸ்கூல்க் அனுப்பும்போது அஞ்சு மணிக் எந்துர்ச்சிதா ஆகனு எந்துர்ச்சிருவ மத்த நாள் ஃபுல்லா நாங்க ரெண்டு மணி மூணு மணிக் தா தூங்குவோ லீவ் நாள்னா ரெண்டு மணி மூணு மணிக் தூங்குவோ கால்ல எந்துச்சு கோலத்த மட்டு போட்டுட்டு கோலம் போட்டுட்டு திரும்ப படுத்துருவே திரும்ப படுத்துட்டு ஒரு ஒம்போது பத் பத்து மணிக்கி கூட எந்திருப்பே ஏன்னா எல்லார்